நைன்டிஸ் கிட்ஸ் வந்து இந்த தொண்ணூறுகள்ல பொறந்தவங்கல்லா சொல்லுவாங்க டொவண்டக் அன் டூ கே கிட்ஸ்ன்னு அதுக்குப்பறம் பிறந்தவங்களா ஆ அதுல என்னன்னா நம்மளுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து கொஞ்ச கம்மியா இருந்த காலம்ன்றது த ஆயிரத்தி தொள்ளாயி தொள்ளாயிரோ அந்த மாரி இருக்குது அதுக்கப்பற இப்போ நெறைய வந்து போஃனு நெறையா வந்துருச்சு அப்பல்லா வந்து ஓடி ஆடி விளையாடுவாங்க ஆனா இப்ப இப்ப இருக்க கால வந் து அந்த ஓ ஓடி ஆடி வளாடிய பச பசங்கள நம்ம பாக்கவே முடிய மாட்டேங்கது எல்லாமே போனு போனுன்ற ஒண்ணு தா விளையாண்டுட்ருக்காங்க சின்ன கொழந்தைங்க கூட போன் தா ஒரு சாப்பாடு ஊட்டணுனா போன் தா எதுக்காருந்தாலு போன் தா ஆனா அப்பெல்லா அப்படி கெடையாது இப்போ ஒரு அம்மா ஒரு சாப்பாடு ஊட் டுனுனாலு கொழந்தைங்க பின்னாடியே ஓடுவாங்க ஓடி நிலா காட்டி சோறு ஊட்டுவாங்க அது மாரி வெளிய ஒரு வெளிய தெருவு போய் இது பண்ணுவாங்க இப்பெல்லா அந்த மாரில்லா யாருமே இல்ல எல்லாருக்குமே சாப்பல்லையா இந்தா போன் இந்தா போன் வச்சுட்டு சாப்பிடு இப்ப பா இப்ப வந்து ஒரு படம் பாக்குறது எல்லாமே வந்து அந்த கால கட்டத்துல வேற மாரி இருக்கு சாப்பாடு உணவு கூட அப்படிதா இப்ப இப்ப வந்து நம்ம நூரூபா எடுத்துட்டு போய் ஒரு கடையில போய் வாங்குனா கூடோ நம்மளுக்கு என்னா வருன்னா ஒரு பத்து பொருள் கூட கெடைக் ஒரு அஞ்சு ஒரு ஒரு பொருள் கூட வாங்க முடியாது ஆனா அந்த காலகட்டத்துல வந்து ஒரு அம்பது பைசா ஒரு அந்த மாரியெல்லா அந்த மாரில்லா இருந்திருக்கு அதெல்லா நம்ப வந்து இப்பல்லா பாத்து அந்த காசுல்லா செல்லவே செல்லாது ஆனா அப்ப வந்து அத எடுத்துட்டு போனாலே பத்து பொருளு இருவது பொருள் நம்மளுக்கு தர மாரி நம்மளுக்கு அவ்வளோ ஒரு இது இருக்கு அப்பெல்லா வளர்ச்சி வந்து அவ்வளவா இல்ல எல்லாருமே எப்படின்னா அ இப் இப்போல்லா வந்து சின்ன சின்ன வய்சு பசங்களுக்கு எல்லாமே தெரியிது ஆனா அப்போ இருக்க காலகட்டத் துல எதும்மே நம்ளுக்கு தெரியாது எல்லாத்து எல்லாமே நம்பளுக்கு அப்பா அம்மா கூட தா போவோ அப்பா அம்மா கூட தா வருவாங்க ஆனா இப்ப இருக்க கால் இப்ப இருக்க பசங்க வந்து தனியாவே எங்க வேணா போறது எங்க வேணா வரத்து அந்த மாரி இருக்கு அனப்பவு செய்யறாங்க அம் அம்மா அப்பாவு தைரியமா போய்ட்டு வாங்கன்ற மாரி அனப்பறாங்க
ம் ஆமா நீங்க சொன்ன மாதிரி இந்த நைன்ட்டீஸ் கிட்ஸ் டுவன்ட்டிஸ் கிட் இந்த டூ கே கிட்ஸ் எல்லா வந்து பாத்தம்னா அ நெறைய பேர் இப்பதா வந்து சொல்றாங்க அப்ப வந்து பாத்தோனா அது ஒரு நைன்ட்டீஸ் கிட்ஸ்னாலே வந்து த ஒ அந்த விவரோ தெரியாதவ்ங்க சின்ன வய்சு பிள்ளையாவே இருப்பாங்க எத்தன வய்சானாலு சரிதா அவுங்ளுடைய குணோ வந்து பாத்தா சின்ன வய்சுல எப்டி இருந்துதோ அப்டிதா இருப்பாங்க இப்ப டூ கே கிட்ஸ் எல்லா வந்து பாத்தோனா அதெல்லா பெருசாவே ஒரு விஷ்யோ இருக்குன்னா இப்ப ஒரு உதார்ண்த்துக்கு எடுத்துக்கிட்டோனா அப்பல்லா அந்த ஜே சி பி வந்து அந்த அ இப்ப வந்து எதாச்சு மண்ணு அந்த இது எடுத்துட்ருக்குன்னா நம்ம அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நைன்ட்டீஸ் கிட்ஸ் எல்லா அத ஒரு பிரமிப்பா பாப்பாங்க ஏனா அதெல்லா வந்து சின்ன வய்சுல பாத்தது கெடையாது மொதல்ல பாப்போ இப்பதா வளந்திருக்கு ஆனால் டூ கே கிட்ஸ்சுக்கு எவ்ளோதா எவ்ளோ பெரிய பிரமாண்டமான விஷ்யோ நடந்தாலுமே அவுங்களுக்கு அது பெருசா தெரியாது கார்ணோ என்னனா அவுங்களுக்கு சின்ன வய்சுலிர்ந்தே அத ல்லா பாத்துட்டாங்க எளிதுல அவுங்கல்லா பாக்க முடியிது அப்பல்லா அது ஒரு ஆர்வமா உக்காந்து பாக்கறத் தா அந்த நைன்ட்டீஸ் கிட்ஸ் அத ஒரு ம் வெளில வந்து எதாச்சு வெ அ வே அ வேடிக்க பாக்கற்து அந்த எலிகாப்டர் போனாக்கா அந்த இது அந் சத்தத்த கேட்டுட்டு வந்து அதுக்கு இந்த பாய் காட்ற மாதிரியான விஷ்யங்கள் வந்து இந்த நைன்ட்டீஸ் கிட்ஸ்ஸால தா வந்து பண்ண முடியு அது சின்ன வய்சுலதா இருந்து பாத்தா அந்த பெரிய வய்சு ஒரு வளந்ததுக்கப்பறோ கூட அவுங்க எப்டி இருந்தாங்கன்னா அ வெளில போய்ட்டு அந்த திருப்பி அது சின்ன வய்சுல எப்டி இருந்தாங்ளோ அதே குணோ தா வரு ஆ வெளையாட்டு தனமாவே இருப்பாங்க எல்லா விஷ்யங்கள்லயு ஆனா இப்ப நா டூ கே கிட்ஸ் எல்லா வந்து பாத்தோனா அ எது எதுக்கெல்லா வந்து நைன்ட்டீஸ் கிட் ஸ் வந்து அந்த பயப்படுவாங்களோ அதுக்கு எதுக்குமே வந்து பயப்பட மாட்டாங்க அது ஒரு எ திர்மறையா இருக்க மாதிரிதா இருக்கு அ சில விஷயங்கள் வந்து அவுங்களுக்கெல்லா அ அப்ப வந்து ஒரு அஞ்சுருவா அந்த மாரி கைல குடுத்தாலே அதிகமா பாப்பாங்க நைன்ட்டீஸ் கிட்ஸ் எல்லா ஆ இப்ப கூட இப்பெல்லா என்னனா இது டூ கே கிட்ஸ்ஸுக்குல்லா வந்து நூறு அப் டிலா அதிகமா குடுத்து பழக்கப்படுத்றாங்க இப்பெல்லா அது அவுங்களுக்கு பெருசா தெரியாது ஏனா எளிதுல கெடைக்குது அப்ப அந்த அஞ்சுருவா இருந்தாக்கா அத ஒரு பெருசா வந்துட்டு ம் அந்த வெளில போய்ட்டு அந்த சீட்ல அந்த இது அந்த இது மாரி வரு இல்லியா அந்த லாட்ரி டிக்கெட் மாதிரி இருக்க மாதிரி இருக்கு அத போயி வாங்குன அந்த எனி எனக்கு ஞாபகங்கள்லா இருக்கு அதுல போய்ட்டு அந்த நம்பர இது பண்ணி ஆ அது ஒருவா குடுத்து ரெண்ருவா குடுத்து அதுல நம்ளுக் பரிசு விழுந்தா அவ்ளோ பெருசா நம்ம வந்து நெனைப்போ ஆனா இப்ப இருக்க பசங்கல்லா என்ன பண்றாங்கன்னா யூடியூப் அல்லா ஓப்பன் பண்ணீட்டு இப்போ வீடு, காரு அது இதுன்னு வாங்கற அதெல்லா வந்து சின்ன பசங்களே வந்து அவ்ளோ வீடியோ அது இதுன் போட்றாங்க ஆனா நைன்டீஸ் கிட்ஸ் இன்னமு வந்து அது உக்காந்து இன்னு அந்த ஜே சி பி ய ரசிக்கிறதா இருக்கட்டு இந்த மாரி விஷ்யங்கள்லா பண்ணீட்டுருக்காங்க
அந்த மாரி இந்த நைன்ட்டீஸ் கிட்ஸ் வந்து நல்ல மரியாத தருவாங்க ஒரு தாத்தா பாட்டி அந்த மாரில்லா மரியாதையா தா கூப்டுவாங்க கூப்பட்லன்னா அம்மா அடி ப்பாங்க அப்பா அடிப்பாங்க மெரட்டுவாங்க இவங்கள இப்படிதான் கூப்டணுன்ற மாரி புவா இப்போ ஒரு வீட்டுக்கே வந்தாங்கன்னாலும் ஒரு மரியாத தருவாங்க அந்த அந்த காலத்துல இருந்த பசங்க ஆனா இப்ப இருக்க பசங்க வந்து ஃபோனுன்னு ஒண்ணு வந்ததால என்ன பண்ணுதுங்கன்னா வந்தா கூட இப்ப ஒரு ரூம்ல இருந்தா ரூம் விட்டு வெளிய வர வரவே மாட்டுதுங்க அதுங்க அனுங்க மாட்டுனு நின்னுட்டு அவுங்க மாட்டுனு அவுங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு அனுங்க மாட்ட போய்டே இருக்காங்க ஆனா வந்து அந்த ஒரு ம ம மரியாதன்றதே ஒண்ணு இல்லவே இல்ல அந்த டு கே கிட்ஸ் பசங்கள்ட்ட அப்புறம் இந்த விளையாட்டுல்லாம் வந்து இந்த ஜில்லி விளைய றத்து பல்லாங்குழி அந்த மாரி வெளாடுறது கேரம்ப போர்டு கிரிக்கெட்டு நேந்து என்னாச்சி தெரியுமா நைன்டிஸ் கிட்ஸ் தா டூ கே கிட்ஸ்லா வெளையாடுறதுக்கு வெளையாட பாகக்கவே முடியில எங்க பத்தாலும் அப்பெல்லாம் ஜில்லி நாலு கோடு கிழிச்சி ஜில்லி விளான்ருபோ ப்பாங்க கலாங்கா வெளாண்டுட்ருப்பாங்க இந்த லீவ் வுட்டாலே கலாங்கா வெளாட்றது இந்த ரோட்ல ஐ ஐஸ் வண்டி போவோம் அத நிறுத்தி அத வாங்கர்து அந்த மாரிலாம் அதெல்லாம் ஒரு அ சூப்பரான இருந்த காலம் அப்றோ இந்த இப் இப்பல்லா வந்து அ எப்பன்னா பாப்பா படிகர்து வந்து நம்ம ஒடனே போயி ஃபோன பாத் சர்ச் பண்ணி படிச்சர்றோம் ஆனா அந்த காலகட்டத்துல அந்த பசங்க வந்து எப்பல்ன்னா ஒ ஒரு நூலகம் சென்று போய் படிப்பாங்க என்ன ஆசிரியர் என்ன சொல்றாங்களோ அதான் இப் வந்து ஆசிரியர்களுக்கு வந்து மாணவர்கள் சொல்லி தராங்க இப்படிலாம் இப்படி இத விட இது இருக்கு அது இருக்குன் சொல்றாங்க ஆனா அந்த காலகட்டத்துல இன்னும் ஆசிரியர் சொல்றாங்களோ அது மட்டும் தான் கேட்டுட்டு அப் நம்ம வரு வருவோமே அப்புறம் இந்த கார்ட்டூன் லாம் அப்பெல்லாம் நெறைய பாப்பாங்க இப்பல்லாம் கார்ட்டூன்றதே ஒண்ணு இல்ல எ அப்போல்லாம் கார்ட்டூன் நெறைய இருக்கும் அந்த டைம் ஆனாலே அத போய் உக்காந்து நம்ம பாக்கணுன்ற மாரி ஒக்காந்து பாப்பாங்க அந்த ஸ்கூல் விட்டு வந்தோனே எதனா ஒரு சாப்பாட போட்டு ஒக்காந்து அந்த கார்டூன பாக்கர்து அவ்ளோ ஒரு அற்புதமா இருக் கோ இப்பல்லாம் ஃபோன் ஃபோன தா வச்சிட் நம்ப யூஸ் பண்ணிட்ருக்காங்க அவர் மாரி இந்த மாரி கோ கோலி விளாறது பொம்போரல்லாம் வெளிடுவாங்க பாருங்க அதெல்லா இப்பல்லாம் அந்த பொம்பரனு பொம்பரன்ற ஒன்னே கண்ல படவே மாட்டுக்குது அப்பல்லாம் இந்த லீவ் விட்டாங்கனாலே இந்த பொம்பரம் தான் எல்லாருமே பா பசங்கள்லாம் கொ பொம்பரம் விளாடுவாங்க பொண்ணுங்கள்லாம் வந்து இந்த கல்லாங்கா இந்த மாரிலாம் வெளாடுவாங்க அதெல்லாம் பாக்கும்போதே நல்லாயிருக்கும் இப்போ அதெல்லா அழிஞ்சிட்டே வருது
ஆமா நீங்க சொன்ன மாதிரி நெறைய விஷயங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்ப வந்து இந்த ப பூஸ்ட்டு அப்டின் சொல்லி விளையாடுவோம் அப்புறம் திருடன் அந்த திருடன் ராஜா ராணி அந்த மாதாரி திருடன் போலீஸ் அதெல்லா வந்து விளையாடுவோம் இன்ன ஓடி புடிச் ச்சி விளையாடுற தெல்லா இருக்கு ஆனா இப்போ இருக்க பசங்களாம் வந்து பாத்தோன்னா வராங்க வந்து ஃபோன எடுத்து பாக்குறாங்க நீங்க சொன்ன மாதிரி ஆ அன்ன அனாலா வந்து அப்போ ஆ ஸ்கூல் முடிச்சி வந்தாங்கனா நம்மளுக்கு இந்த சுட்டி டி வி யில இத்தன இதுல ஓடும் இந்த போகோ அதுக்க அது மாதிரி ம் நெறைய ட்டூன் நெட் ஒர்க் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு அந்த டாமன் ஜெரி அந்த ஒ விட்டு வந்தாலே ஸ்கூல் விட்டு வந்தாலே நம்ம அந்த எப்பட அந்த டைமுக்குள்ள வந்து வீட்டுக்கு வரணும்னு சொல்லி வந்து அதெல்லா ஒரு டைம் வச்சு அந்த கணக்கு வச்சு பாப்போ சில இதெல்லா வந்து சுட்டி டிவிய எனக் ஞாபகருக் கு காலையில ஒரு அஞ்சு மணிக்கு போடுவாங்க அதுக்கப்பறம் அது இருக்கது காலையில மட்டு்தா அது போடுவாங்க ஒரு ஆறு மணிக்குல்லா ஒரு இது வரும் ம் அதெல்லா போடம் போது இப்ப இருக்க பசங்களுக்கு அது பெருசா தெர்ல ஏன்னா யூடியூப் வச்சு பாக்கறாங்க எந்த நேரத்தில வேணாலும் கிடைக்குது இந்த டு கே கிட் ஸ்க்கு அ அதெல்லா அப்போ வந்து எத்தன தடவ போட்டாலும் வந்து ஆ பாப்போம் அந்த டைமுக்கு தான் வருவோம் ஆனா அத வந்து பெருசா பாப்போ அதே மாரி படங்கள் இப்ப இருக்க படங்கள்லா வந்து ஏதா ஒரு பாட்டோ இல்ல ஏதோ பெருசானா உங்களுக்கு வந்து பெருசா தெரியுது என்ன யூ டுப்போ தெரியல அதுல ஆனா அப்ப வந்து ஒரு படத்த வந்து ஆ எத்தன தடவ போட்டாலு பா்பே இப்பல்லா ஃபஸ்ட் டே பர்ஸ்ட் ஷோண்ணு போறாங்க இப்ப போயிருப்பாங்க ஆனா அப்ப இருந்த நையண்டிஸ் வந்து பாத்தம்னா போக முடியாது வீட் ல வந்து அந்த டிவி பாக்க விட மாட் டாங்க ஏதோ ஒரு நல்ல நாட்கள் வந்தாதா அந்த படம் புது படம்ல்லா வந்து போடுவாங்க இல்லையா இதுக்காகவே வந்து வந்து இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த வெள்ளையார் இந்த விளையாட்டுலயே வந்து பாத்தோனா நெறைய இந்த அந்த சொப்பு சாமான்ல்லா வச்சு விளையாடுவோ இத வாங்கி இதுக்காகவே வந்து வாங்கியிருப்போ இத வந்து தெருவுல கும்பலா இருந்தோன்னா மண்ணுல வச்சு விளையாடுவோ அந்த செடி படிச்சுட்டு வந்து இப்பல்லா யாரும் அந்த மாரி படிக்கிறதில்ல இது போக வந்து இந்த இது கப்பல் விடுவோ இல்லையா அந்த பேப்பர்ல அந்த தண்ணி வந்து அது ஒரு ஆ கப்பல்ல விடுவோம் அது அது இப்ப யாரும் வந்து மழை வந்தா பெருசா யாரும் இது பண்றதில்ல எப்ப பாத்தாலும் வந்து வந்த ரூமுக்குள்ள போன் பாத்துுட்டு இல்ல லேப்டாப் பாத்துட்டு சின்ன பசங்க கூட என்ன பண்றாங்கன்னா அதா கிரிக்கெட் விளையாடுறது வந்து பெரியவங்க தா அப்பருந்து நைன்டிஸ் கிட்ஸே தான் இப்பயும் விளையாடுறாங்க இப்ப இந்த டூ கே கிட்ஸ்ல்லா அதுக்கு விளையாட வர்றதில்ல
ஆமா நீங்க சொன்ன மாரி இந்த கப்பல்ல ஓரத்துள்ள நல்லாருக்கு அப்ரோ சொப்பு சமா விளையாடுறோ சொல்றிங்க பாரு அப்ப அப்பல்லாம வந்து இந்த கூட்டா சோறுன்னு ஒண்ணு ஆக் குவாங்க எல்லோருமே சேந்து இந்த குட்டி குட்டி பசங்கல்லா நீ போய் அரிசி ஏடுத்துடுவா நீ போய் எண்ணெய்எடுத்துடுவா நீ போய்து இது எடுத்துடுவா இது எடு த்துட்டு வானு சொல்லி ஒரு எடத்துல உக்காந்து சமச்சு அதை வேற நம்ம சாப்பிட்டு வற பார்பப்போ அப்பா அம்மாக்கக்குெல்லா கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுப்போ அது ஒரு நல்லாருக்கு ஆனா இப்பல்லா இந்த காலகட்டத்துலல்லா அது இல்ல இப்ப இருக்க பசங்க நேர நேர போயி சமையல் ரூம்க்கு போயே சமைக்கிற அளவுக்குல்லா இப்போ வந்து போச்சு அப்பெல்லாம் அந்த மாரிலாம் கிடையாது ஏதாவது ஆளுக்கு ஒரு ஒரு பொருள எடுத்துட்டு வந்து சமைக்க சொல்லி விளையாடுவோ அதெல்லா ஒரு நல்லா இருக்கும் அந்த மாரி இந்த ஸ்கூல் லீவ் விட்றாங்க அப்டின்னா என்ன பண்ணுவோ ஆ டிவிக்கு முன்னாடியே போய் உட்காந்துருவோம் இப்போ மழ பெய்துன்னா மழ லைட்டா பெய்ஞ்சா போது அந்த டிவிக்கு முன்னாடி போய் உட்காந்து எப்ப அந்த லீவு விடுமுறைன் வரும்ன்ற மாரி பாப்போம் ஆனா இப்பல்லாம் வந்து லீவ் விடறது விட் டது உடனே நம்மளுக்கு வந்து போன் மூலியமா நமக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு போய் நம்ம போன்ல பாத்துக்கறோ அப்பறம் இந்த அப்போல்லாம் அந்த மேக் ம் ஸ் அவ்ளோவா இந்த பஸ் பொண்ணுங்க எல்லாம் வந்து டிரெஸ்ங்க டிரெஸ் எல்லாம் எப்டி போடுவாங்கன்னா அப்போ காலகட்டத்துல ஒரு சுடிதாரு பாவாட சட்ட இப்டிதான் போடுவாங்க ஆனா இப்பல்லாம் அந்த டூ கே கிட்ஸ்லாம் வேற மாறி ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு பொழுதுபோக்குக்கு அப்ப நெறைய விஷயம் இருந்துச்சு இப்ப பொழுதுபோக்குக்கு ஃபோன் மட்டும் தான் இந்த காலத்துல இருக்குதே
ம் ம் ஆமா நீங்க சொன்ன மாதிரி ஃபோன் மட்டும்தான் அந்த கால அந்த உடைகள் எல்லாம் வந்து பாத்தோம்னா வித்தியாசமா இருக்கும் ஆனா இப்ப இப்ப இருக்க பசங்கலாம் அந்த மாறி அ போறது கெடையாது இப்பயே வந்து பாத்தோம்னா மாடர்ன் மாடர்னா வந்து போடுறாங்க அப்பெல்லாம் அப்டி கெடையாது ஒரு குறிப்பிட்ட அந்த ஃப்ராக் அப்பறம் மிடி அப்பறம் சுடிதார் இப்டிதான் வந்திருப்போம் ஆனா இப்ப இருக்க அவங்க எடுத்த உடனே அந்த மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போறது இந்த டூ கே கிட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ அதிகமா அந்த அனுபவிக்கிறதுமா என்னென்னமோ ஏன்னா அப்ப எல்லாம் படத்துலதான் பாத்திருப்போம் இப்ப நெஜத்தலயும் வந்து என்ன பண்றாங்கன்னா எது புதுசா வருதோ இப்போ என்னென்னமோ இருக்கு குழந்தைங்களுக்குன்னு இப்போ நெறைய அது பெரியவங்க போடுற மாதிரி நெறைய அந்த டூ கே கிட் ட்ஸ்க்கு வந்திருக்கு
ஆமா நீங்க அந்த மாறி இந்த கூ ட்டு குடும்பன்றது வந்து நைன்டிஸ் கிட்ஸ் அந்த காலகட்டத்தில் தான் இருந்து இருக்கு இருக்குது அவங்கதான் அனுபவிச்சிருப்பாங்களே அத வந்து இப் அ டூ கே கிட்ஸ் அத அனுபவிச்சிருக்கவே மாட்டாங்க அப்பா அம்மா அக்கா தங்கச்சி இவ்ளோதான் ஆனா வந்து அப்ப வந்து சித்தி சித்தப்பா அந்த மாறி இதெல்லாம் நெறைய அப்ப இருந்துச்சு இப்ப இருக்க பசங்க வந்து எப்டின்னா இப்ப அம்மா அம்மா ன்றது தெரிய மாட்டுது அம்மாவும் அக்கா மாறி அந்த மாறி எல்லாம் போறாங்க ஆனா அப்பல்லாம் அம்மானா அம்மாதான்ற மாறி ஒரு இது இருக்கும் நெறைய பேசணோம் பேசனதுக்கு நன்றி
நன்றி